நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்படி இருக்கீங்க சாப்ட்டீங்களா
ஆஹ் சாப்ட்டாச்சு தோழி நல்லா இருக்கேன் தோழி இப்ப உடம்பு பரவாயில்லைங்களா
ஆஹ் எனக்கு பரவாயில்ல தோழி என்ன சாப்ட்டீங்க
என்ன சாப்ட்டேன் ஆஹ் தோழி தோச தான் சுட்டேன் தோழி
ஏன் இன்னைக்கும் தோச
நைட்டு தானேங்க சேரி அதனால தோச சட்னி போட்டேங்க
எப்பவுமே நைட்ல டிஃபன் தானா
ஆ ஆமாங்க
அப்படியா நாங்க எப்பயாச்சு தா டிஃபனு எப்பமே ரைஸ் தா
சேரி சேரி சேரிங்க எனக்குமே சாப்பாடு நைட்டு சாப் எனக்குமே நைட் சாப்பாடு சாப்பிட பிடிக்கு
ம் ம்
சரி அ நைட்டு தோச அந்த மாரி போட்டறதுங்க
புடிக்கும்னா நம்மளுக்கு என்ன புடிக்குமோ அதல்லா சாப்டணும்ல சாப்ட்ற விஷயத்துல எதுக்கு
அது கரெக்ட்டு தாங்க அப்பற வெயிட் போட்று அப்புற ஷுகர் எதா ஜாஸ்
ஐயோ அதெல்லா ஏங்க அதெல்லா நெனச்சா முடியுமா தோழி வெயிட் போட்டா போட்டுட்டு போது நம்ம நல்லா சாப்டுணு சாப்ட்டாதான ஹெல்த்தியா இருக்க முடியு
இல்லங்க எனக்கு ப்ரெக்னன்சியில வந்து பாரத்தீங்கன்னா ஜெஸ்டேஷனல் டயபட்டிஸ் இருந்துச்சுங்க
ஓ செரி செரி
நா அதனால கொஞ்ச கண்ட்ரோல்ல இருக்கலா அப்பப்ப செக் பண்ணிப்பங்க
ம் ம் ம்
இருந்தாலு சரி கொஞ்சோ கண்ட்ரோல்ல இருந்துக்கலான்னுதாங்க மத்தபடி வேற எதுவு இல்லங்க
சரி சரி கொழந்தைங்கல்லா என்ன பண்றாங்க தூங்கிட்டாங்களா
கிட்டாங்க தோழி தூங்கிட்டாங்க தோழி
ம் நீங்க எப்பவுமே எத்தன மணிக்கு தூங்குவீங்க தோழி
ஆ தோழி தூக்க வரப்ப தூங்கிறுவ தோழி ஆ சில சமய பத்து பத்து மணிக்கு தூங்குவ தோழி பன்னெண்டு மணி ஒரு மணி
ம் சரி சரி தோழி ம் நாங்க எப்பமே தூங்க பன்னெண்டு ஆகு
சேரி
இப்ப சின்ன கொழந்தை வேற இருக்கா அவங்க எப்ப தூங்குறாங்களோ அப்பதா தூங்க முடியு
ஆமா ஆமா தோழி அது அவங்க எப்போ தூங்குறாங்களோ நீங்க அப்போ தூங்கிக்கிங்க
அப்பிடி தான் சொல்றாங்க ஆனா அதெல்லா முடியாது தோழி
ஆமாமா ஆனா எல்லாரு சொல்லுவாங்க ஆனா இருக்கிற ப்ராக்ட்டிக்கல் டிஃபிக் கல்ட்டீஸ் மட்டு உங்களுக்கு மட்டுந்தா அது
தெரியு ஆமா தோழி நேத்து கூட பாத்தீங்கன்னா என் கொழந்த தூங்க நாலு மணி பண்ட்டாங்க நைட்டு
ஆ ஆ அ
நாலு மணிக்குகு அப்புறம் தா நானே தூங்கின தூக்கல்லன்னா ஒரு டிப்ரஷன் ஆயிடுது மென்ட் ட்டலி டிஸ்டபா இருக்கு
புரியுது புரியுது தோழி கண்டிப்பா இது கண்டிப்பா வரது தா செய்யும் தோழி
ம் ம்
என்ன சொல்றது நம்ப நம்ப பக்கத்துல யாரோ ஒருத்தர் அழுந்துட்டே சில சமயம் தூங்குவாங்க சிரிப்பாங்க திரும்ப நம்ம ரொட் ஃபஸ்ட் டைம் கொஞ்ச நல்லா இருக் கு திரும்ப அதே ரொட்டினா செய்யறப்போ நம்மளுக்கு ஒரு மாரி இருக்குதா
எனக்கு அந்த ஒரு மாதிரில இப்ப அவங்க முழிக்கிறாங்க நம்ம முழிக்கலா இப்ப நம்ளுக்கு தூங்கிட்டோனு வச்சுக்கோங்களே இருக்காங்க நம்ம தூங்கலா சொல்லிட்டு அந்த டைம்ல அவங்க என்ன பண்றாங்க தெரியாதுல்ல வாகி் பண்றாங்களா என்ன பண்ண முழிச்சுட்டே இருப் இருக்கு எனக்கு அது கஷ்டமா இல்ல கொஞ்சோ டிப்ரஷன் அவ்ளோதா
கொஞ்சோ டிப்ரஷனா இருக்கு அத ஆனா சொல்ல முடியா து ஆனா ஒரு மாரி இருக்கு
ஆமா
ஆனா என்னானு நம்ளுக்கு சொல்ல முடியாது ஆனா எனக்கு ஒரு மாரியாவே ஒரு ஃபீல் ஆகு நம்ளுக்கு அட்லீஸ் ஒரு ஒ ஒரு மணி நேர ஆச்சு நம்ளுக்கு எந்த ஒரு டிஸ்டபன்ஸ் இல்லாம ஃப்ரீயா அமைதியான ஒரு ரூம்ல போய் இருக்கலாமானு தோணு தனிமையா எங்காச்சு இருக்
ஹ் அப்டிதா இருக்கு அப்டிதா தோனுந்து தோழி
அப்டிதா தோழி தோணு இதெல்லா எங்காச்சு தனியா வெளிய போயிட்டு வரணு தோணு
ம் இன்னைக்கு அந்த வெளிய போயிட்டு வரனுன்லா தோண்ல தனியாதா சவுண்ட் இல்லாம இருக்கணு அந்த மாரிதா இருக்கு
ஆமா ஆமா தோழி இந்த சமயத் த நீங்க சும்மா பக்கத்ல ஒரு கோயில் தனியா போயிட்டு வந்தா கூட அது உங்ளுக்கு ஒரு ரொம் ப ரெஃப்ரஷ் ஆகு
ஆஹ
இன்னொன்னு வந்து பாத்தீங்கனா கொஞ்சோ நல்லா புத்துணர்ச்சியா இருக்கு ஆனா அது போற சமயத்துல கொழந்த அழுது வந்துருங்கனா முடிஞ்
ஆமா தோழி இப்ப வெளிய போனா ஒரே அழக ஆரம்பிச்றாங்க
ஆஹ மா
அதுக்குதே அதுவே போக புடிக் இப்ப ஆட் ஒரு ஆட்டோல போனா அழக பஸ்ல போனா அழக எங்கைமே போகவே இதுவே எங்கைமே போக அந்த மாரி ஒரு மைண்ட் செட் வருத் வருது வீட்லேயே இருந்துர்லா எங்கையு போக கூடாது அப்டினு
அ அதலா ஒன்னு பிரச்சன இல்ல தோழி செரியா போய்டு
ம் ஸ்கூல் போற வரைக்கு இருக்கு இந்த பிரச்சன ஹ
தோழி அது ஒன்னு செரியா போயிடு செரியா போயிடுனு சொல்றதா இல்ல அது நா அது நம்பள பழக்கப்படுத்திடு சொல்கிறதா எனக்கு தெர்ல
பழகிடு பழகிட்டா நமக்கு எல்லாமே ஈஸியாத இருக்குந்தா
ஆமா ஆமா வீட்ல அ வீட்ல கொஞ்சோ சப்போட் பண்ணுவாங்களா தோழி
ஆஹ் நா இப்ப எங்க அம்மா வீட்ல இருக்கே எங்க அம்மா ஃபுல் சப்போட்டு நா கொஞ்ச நேரோ துவங்க சொல்லுவாங்க நீங்க தூங்கு நா பாத்துக்றே அந்த மாரிதா அவங்களுக்கு ஏதாவது வேல இருக்கும் போதுத எனக்கு கொஞ்சோ கஷ்டமா இருக்கு மத்தபடி அவங்கல்லா பாத்துப்பாங்க நைட்ல கூட என்னால முடியலன்னா அவங்களே பாத்து தூங்க வச்சுடுவாங்க எங்க அம்மா எனக்கு ஃபுல் சப்போட் தா
முடுஞ்சளவு நைட்டு நீங்க பாப்பாவ வந்து தட்டி குடுத்து தூங்க வைக்கவே அப்டியே பாருங்க அப்டியே பழகிடுங்க
ஆஹ் அப்டிதா தூ நா வந்து தொட்டில்ல போடுவே அவங்க தூங்கிட்டா தொட்டில போட்டு நல்லா டீப் ஸ்லீப் வந்ததுக்கு அப்றோ தா எ பக்கத்துல போட்டுப்பே அப்டின்னா அவங்க தூங்கிடுவாங்க தூங்கி ஒரு ஃபோரோ கிளாக் தீரி அந்த மாரி ஃபை ஓ கிளாக் எந்திரச்சு மறுபடி நா பால் குடுத்தா மறுபடியு தூங்கிடுவாங்க அந்த மாரிதா எப்பாச்சுதா அவங்க முழிச்சுட்டு அழுதுட்டு சிடு சிடுனு இருப்பாங்க தவிர எல்லா டைமு அப்டி இருக்க மாட்டாங்க
ம் ம் ம்
ம் இப்ப கூட பாருங்க தூங்க வச்சுட்டுதா பண்ணே இப்ப அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க அவங்க
சரி சரி சரி கொழந்தங்க அப்படிதா எனக்கு ரெண்டு பையங்க தோழி ம் ஆமா தோழி
ரெண்டு பேருமே ஸ்கூல் வறாங்களா
ஆமாங்க நாளைக்குதா ஏ சின்ன பைய வந்து யூ கே ஜி ஃப போறாங்க ஃபர்ஸ்ட்டு டே ஸ்கூல் ஆமாங்க தோழி
அப்புற வாழ்க்கைல்லா எப்டி போது
வாழ்க்க கொஞ்ச கடுப்பாதா போது தோழி
ஏ தோழி என்னாச்சு
இல்ல இப்ப இந்தந்த பாட்டு வருதுல்ல அந்த மாரி மண் படிப்புக் ஏத்தா படிப்பு மண் வெளியேற மாட்டேங்குது
ம் ம்
அப்டியே ஒரு கண்டினியூஸா உக்காந்து படிக்க முடிய மாட்டாங்கது
நீங்க கேப் விட்டு விட்டு படிங்க எக்ஸாம்க்கு தானே பிப்பேர் பண்றீங்க எதுக்கு ஸ்கூல் டே படிக்கிறீங்க அது கொஞ்ச உங்க கொஞ்ச டிப்ரஷனா இருக்கு கொஞ்ச கொஞ்ச கேப் விட்டு விட்டு படிச்சா உங்களுக்கு கொஞ்ச ஈ சயா இருக்கு பசங்க கூட தா நீங்க நேர செலுத்துறீங்களா
ஆமா ஆமா தோழி
ம்
ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கார சர்வீஸ் இன்ஜினியருங்களா அவரு ரெண்டு வார இருப்பாரு ரெண்டு வார இருக்க மாட்டாரு தோழி அதனால அவரு இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லைங்க
ஆ
இப்ப அவர் இல்லாத கேப்ப நாந்தா ஃபில் பண்ணனு ரெண்டு கேப்பையு நாந்தா ஃபில் பண்ணனு
சரி சரி தோழி
இல்லன்னா பசங்க ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்க வெளியே கூட்டு போறது வாங்கி தரது வீட்டுக்கு கூட்டு வரது அப்பயுமே இன்னைக்கு ஏ சின்ன பைய ய சாப்பறப்ப ஒரே அழுக் அப்பா வே ணு அப்பா எப்ப வருவாரு அப்பா வேணு வந்துருவாங்க
ம் இங்க ரொம்ப தூர போய்ருக்காரா
ஆமா ஆமாங்க தோழி நார்த் சைட் போயிருக்காருங்க
அப்படியா சரி இப்ப நீங்க மட்டு நீங்க பசங்க மட்டு வட்டீங்களா இல்ல மாமியார் மாமனார அந்த மாரி வர புல்லா இருக்காங்கா
யாருமே இல்ல தோழி அவங்கல்லா வந்து வரல தோழி அவங்க வந்து எனக்கு எ பொண்ணுதா முக்கியோ ஏ பொண்ணு அவங்க பசங்கதா முக் முக்கியன் போயிட்டாங்க அதனால நா யாரையு கம்பல் பண்றது இல்ல தோழி வரீங்களா வாங்க
ஒரு பைய ஒரு பொண்ணு மட்டுந்தானா
யாருக்கு தோழி
உங்க மாமியா இருக்கு
ஆமாங்க ஆமாங்க
செரி செரி
எனக்கு அம்மா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கட இருக்கு கடைய உட்டுட்டா வர முடியாது தம்பி இருக்கா தம்பிக் கல்யாணோ பண்ணணூ
ம் ம்
திடீங் வந்து ஒக்காந்துட்டா அப்றோ எப்டி தோழி
ம்
ம் க்ர் நாமதா எல்லா பாத்தாகணு செய்யணு
செரி செரி தோழி ஏனா நீங்க எனக் காதல் திருமணமா இல்ல வீட்ல பாத்து திருமணமா பண்ணி வச்சாங்ளா
இல்லல்ல தோழி ஆம் வீட்ல பாத்துப் பண்ண கல்யாணந்தா தோழி
ஆஹ செரி செரி தோழி
உங்குளுக்கு தோழி அந்த சைடு மாமனார் மாமியார்லா சப்போட்டுங்ளா தோழி
கிர்னா நா எ ஹஸ்பண்ட் மாமியார் மூண் பேர்தா வீட்ல எங்க நாத்தனார் இ இருந்தாங்க எங்க கூடயே அவுங்குளுக் வந்து ஹஸ்பண்ட் இல்ல எங்க கூட தா இருந்தாங்க ரெண்டு நாத்தனார் ஒருத்தங்க அவுங்களுக்கு ஹஸ்பண்ட் அவங்க வீட்ல இருக்காங்க ஃபேம்லியா ஒருத்தங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்ல அவுங்க எங்க கூடதா இருந்தாங்க இப்போ ஒரு சிக்ஸ் மந்த் முன்னாடிதா அவுங்க சிக்ஸ் மந்த்து கூட ஒரு த்ரீ மந்த் முன்னாடிதா அவுங் கொஞ்ச் வீடு காலி பண்ட்டு தனியா போயிட்டாங்க ஏனா எனக்கு வந்து கொழந்த பெறக்க போது ஆ வீடு பத்தாது அந்த அப்டி இப்டின்ட ஒரு ரீசன் ஒரு ரீசன் தேவ தனியா போயிட்டாங்க நா எ ஹஸ்பண்ட் மாமியார் தா நாங்க அவுங்கலா சப்போர்ட் தா
ஓ சந்தோஷோ தோழி சந்தோஷ் அ தோழி கண்டிப்பா வந்து நல்லது தோழி ஏனா நம்ப பசங்கல்லா வந்து பாதீங்னா தாத்தா பாட்டி அத்த பெரிய்மா பெரிய்பா சித்தப்பா இவங்க கூட வளர்ற ஒரு சூழ்நெலைல வரவ் வளர்ற பசங்க ஆ என்ன சொல்றது நல்லா வருவாங்க தோழி எல்லாத்தியு ஈஸியா ஃபேஸ் பண்ணுவாங்க ஏனா நான்லா வந்து ஜாயிண்ட் ஃபேம்லில தா தோழி வளந்தே பொறந்ததெல்லாமே
நான் எங்கம்மா நாங் ஃபுல்லா ஜாயின் ஃபேம்லி தா தோழி அது பத்தி இன்னொரு காலர்ல பேசலா ஏனா நம்ளுக் கால் கட் ஆக போகுது தோழி முளி பேசினதுக்கு ரொம்ப ந சந்தோஷம் கம் பேசினக்கு ம்ப நன்றி
னோகே நன்றி தோழி
ந ம தூசரா ஜன